ஹலோ
ஹலோ
எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்றோ நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்குறோ மதியானொ சாப்ட்டாச்சா
ஆம் இப்பதா சாப்ட்டோ
ம் என்ன சாப்பாடு என்ன கொழம்பு
நாங்க வந்து இங்க பாகற்காய் புளி கொழம்பு மீன் பொரியளு
மீன் பொறிச்சதா செர் செர்
ஆமாங் நீங்க என்ன சாப்ட்டிங்க
நாங்க சா சாதொ சாம்பார் தா சாம்பார் அப்பளொ
சரி சரி
ம் பாப்பா என்ன பண்றாங்க
பாப்பா வந்து தூங்கிட்டாங்க
ம் சரி சரி உங்க வீட்டுக்காரு வேலைக்கு போம்போது சாப்படு எடுத்துட்டு போய்டுவாங்களா இல்ல
ஆமா தெனமு எடுத்துட்டு போயிருவாங்க ஏ பக்கத்துல அந்த மாதிரியான வேல இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வருவாங்க
செரி செரி செரி அவுங்க வர்றதுக்குள்ளால எல்லாமே ரெடி பண்ணிட்ணுல
ஆமா ஆமா மத்த நாள் வந்து வரமாட்டாங்க இன்னைக்கிதா புதுசா வேற எடத்துக்கு வேல வேற வேல ஆரம்பிச்சிருக்காங்க அங்க வந்து ஆ இன்னைக்கு வந்து வந்தாங்க வீட்டுக்கு அதனால காலையில வந்து சமைக்கல சும்மா டிஃபன் மட்டு பண்ணிட்டு இப்ப மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சே
செரி செரி செரி இனி நைட்டுக்கு தனியா செய்யணுமா இல்ல இப்பவே சமச்சிட்டிங்களா
இல்ல இப்ப சமச்சதுதா இருக்கட்டு அப்டின்னு சொல்லிருக்காங்க சப்போஸ் கேட்டாங்கன்னா எதாவ்து இட்லி தோச அந்த மாதிரி ஈசியா எதாவ்து பண்ணி குடுத்துருவே
செரி ஓகே ஓகே காய்கறிலா நீங்க எப்புடி வாங்குவீங்க
காய்கறி வந்து நாங்க அந்த வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி அங்கே பக்கத்துல எங்களுக்கு அந்த உழவர் சந்தைன் சொல்லுவாங்கல்ல
ஆமா
ஆமா அந்த சந்தைக்கி போய்ட்டு வாரத்துக்கு தேவையான மொத்த காய்கறியு நாங்க வாங்கிட்டு வந்துருவோ
ஓ பரவால்ல அது என்ன கெழமையில வருது
அது வந்து எங்களுக்கு வந்து வெள்ளிக்கெழம அந்த மாதிரி வரு
ஓ செரி செரி
இதுல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சுத்தி எங்கனாலும் போகலா நம்பளுக்கு ஒரு அரை கிலோமீட் ஒரு அர மணி நேர டிராவல்ஸு அதுக்கப்புறோ ஒரு இருவது நிமிஷொ அந்த மாரி சுத்தி சுத்தி ரெண்டு மூணு எடத் துல மார்க்கெட் போடுவாங்க ஆன நாங்க வந்து எங்க நம்மளுக் பக்கமா இருக்கிற எடத்துல வெள்ளி கெழம போய் வாங்கிப்போ
ஓ அ ஓகே ஓகே அப்பதா ஃப்ரெஷா கெடைக்குல்ல
ஆமா அப்படின் இல்ல ஆனா இந்த நாங்க இப்ப இப்ப வாங்கிட்டு இருக்க இந்த மார்கெட் வந்து டெய்லியுமே மார்கெட் இருக்கு
ஆ
ஆனா வந்து வெள்ளிக்கெழம வந்து கொஞ்சம் நெறைய கட இருக்கு நெறையா கொஞ்ச வெலவாசி கொஞ்ச கம்மிய இருந்த மாதிரி இருக்கு நெறைய கூட்ட எல்லாருமே அன்னைக்குதா போவாங்க
ஓ செர் செரி செரி
காய்கறின் மட்டு இல்ல எல்லாமே மளிகை ஜாமா இந்த கடுகு சிரக வெந்தய இந்த மாதிரி பொருளு அப்புறம் மத்த மசாலா ஐட்டங்கள் எல்லாமே வாங்க்கலா அங்கயே
ஓ செரி செரி ஒங்க ஊர்லல்லா ஒவ்வொரு கொழம்புக்கு மசாலா அது தனித்தனியா பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க தானே
ஆமா அது வந்து அவங்களாவே தனியா அ இது நாங்க அந்த மாதிரி இப்ப இதுல வாங்காம தனியா கையாலேயே அரைச்சி தனியா லூஸ்ல கவர் போட்டு வச்சிருப்பாங்க அத வாங்கிப்போ
ஓ செரி செரி செரி
எங்க இன்னைக்கு எங்களுக்கு சந்த செவ்வாகெழம எங்க ஊர்ல
ஆ
சாய்ந்ரமாதா போகணு எங்க வீட்டுக்காரர் வந்ததுக்கப்ற நா பெரும்பாலு வந் தனியா போய் வாங்க போறதில்ல எங்க ஏமாத் திடு வாங்களோனு ஒரு பய இருக்கு அது கரெக்டா எனக்கு பாத்து வாங்க தெரியுமா அப்டின்னு ஒரு டவுட்டு
செரி செரி செரி
வீட்டுக்காரு கூட போனா சரி அவங்க நல்லா பாத்து வாங்குவாங்க எப்டி ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்டின்னு அது சொல்லியு தருவாங்களா அதனால அவங்க கூடே போயிடுறது
சரி சரி அங்க என்னது நல்லா சீப்பா அண்ட் பெஸ்ட்டா கெடைக்கு
எங்களுக்கு காய்கறி எல்லாமே கொஞ்ச கம்மி ரேட்டிலதா கெடைக்கு அது இல்லாம இப்ப தக்காளி பூண்டெல்லா இருக்குல்ல நெறைய வெளி எடத்துலல்லா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு எங்களுக்குக்கெல்லா இப்போ ஆறு கிலோ நூருபா அஞ்சு கிலோ நூருபா அந்த மாதிரி வரு தக்காளி எல்லா
ஏ பரவாயில்லையே எங்களுக்கு ஒரு கிலோவே எழுவதுருவா சொல்றாங்க இங்க
இல்ல எங்களுக்கு தக்காளி எங்க சைடு்ல நெறையா விவசாய பண்றாங்க அதனால எங்களுக்கு கொஞ்ச அது ரொம்பவே மலிவா கிடைக்கு
ஆ
ஆ அப்டி ரொம்ப ஒரு சில டைமெல்லா கிலோ பத்து ரூபாய்க்கெல்லா கெடைச்சிருக்கு கிலோ பத்து ருபாய்க்கு எட்டு ருபாய்க்கு அந்த மாரில்லா கெடைக்கு ஆனா விவசாயிகளுக்கு அது கொஞ்ச நஷ்டந்தா அந்த டைம்ல நாங்க என்ன பண்ணுவோனா வாங்கிட்டு தக்காளி ஊறுகா தக்காளி சட் இனி மாதிரி செஞ்சு ஃபரிட்ஜில்ல வச்சுட்றது
செரி செரி
அது எல்லாத்துக்குமே நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கு சேறு சாப்பாடுக்கு சேத்து சாப்ட்டுக்கலாம்ல
ஆமா ஆமா ஆமா அத மாதிரி இது பண்ணி எத்தன எவ்ளோ நாள் வரைக்கு ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க
புரில
அத மாதிரி பண்ணிங்கன்னா எவ்ள நாள் வரைக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லா
அது ஆக்சுவலி அ ஒரு வாரம் ரெண்டு வார வரைக்கும் இருக்கலா ஆனா எங்களுக்கு அது ரொம்ப புடிக்கும் எங்க வீட்ல அது எல்லாருக்குமே அப்டி செய்றது ரொம்ப பிடிக்குமா அதாவது ஒருவர் ரெண்டு மூணு நாளிலே காலி ஆய்டும்
ஆ
ஒரு கிலோ ரெண்டு கிலோ செஞ்சு வச்சாலே சீக்கிரமா காலி ஆய்டும்
அவ்ளோ டேஸ்ட்டா சமைப்பிங்களோ
அந்த தக்காளி சட்னி அதும் நல்லா செய்வ அது எனக்கு ரொம்ப புடிக் கும் அந்த டைம்ல வேற குழம்புல்லாம் நா எதிர்பார்க்கறதே இல்ல
ஆ
ம் அது இல்லாம எங்களுக்கு கீர வகைகள்லா நல்லா கிடைக்கும். ஆனா எடப்பட்ட நாள்ல கிடைக்கறதில்ல இந்த சந்த டைம்ல தான் அப்டி கிடைக்கிறது.
சேரி சேரி சேரி ஆனா எங்களுக்கு நினைக்கிறப்பல்லா கீர வாங்கிக்கலாம் இங்க இந்தந்த பகுதி வண்டியிலே இப்டே வச்சுட்டு அப்டிஇப்டி வித்துட்டு வருவாங்க. வீடு வீட அப்டி ஊருக்குள்ளே அந்த மாரி நம்ம ஒரு வாரத்துல ரெண்டு டைம் மூணு டைம் அந்த மாதிரி வருவாங்க நாங்க ஒரு வாரத்துல ஒரு டைம் அதாவது வாங்கி அந்த கீரைய செய்வோம்.
அ அ ஆமா கீர உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல சாப்பாடு சேர்த்துக்கிறது
ஆமா ஆமா
இப்ப வாரத்துக்கு ஒரு தடவ இல்லை ரெண்டு தடவையாவது கண்டிப்பா எடுத்துக்கணும்.
ஆமா நீங்க இந்த பாகக்காய் எல்லாம் நீங்க செய்வீங்களா செஞ்சிருக்கீங்களா
எனக்கு அவ்ளோவா பகற்காய் செய்ய தெரியாது நான் செஞ்சேன்னா ரொம்ப கசப்பா இருக்கிற மாதிரியே இருக்கும். அது இல்லாம நான் அவ்ளோவா சாப்பிடறதுல்ல. எங்க மாமியார் அது செய்வாங்க என்னமோ புளி கொஞ்சம் அதிகமா சேப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமா ஆமா புளியும் காரமும் கொஞ்சோ ம் புளியும் காரமும் கொஞ்சோ தூக்கலா போட்டோம்னா அந்த கசப்பு தன்மைய கொஞ்சோ குறைக்குது
ஆமா அவுங்க வந்துட்டு எப்டியும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவ செஞ்சுடுவாங்க. அவுங்களுக்கு கொஞ்சோ சுகர் இருக்குதா அந்த சுகர் இருக்கிறதுக்கு கொஞ்சோ க கசப்பான அ காய்கறிகள் உணவுப் பொருள்ளா சாப்ட்டா அது கம்மியாகும்.. அப்டின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு யாரோ சொல்லியிருப் ப்பாங்க போல அதனால இந்த மாதிரி எது அடிக்கடி அவுங்க செய்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க செஞ்சு தருவாங்க.
இல்ல அதே மாதிரி உண்மதான் அது சுகருக்கு வந்து இது பாகற்காய இந்த தண்ணி நான் வேக வச்சு அந்த தண்ணி இருக்குல, உப்பு மட்டும் வேற எதுவுமே போட வோனா உப்பு மட்டும் போட்டு அத நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணி வடிச்சு கூட அது குடிச்சாலே போதும் சுகருக்கு நல்லா நார்மலா ஆக்கும் அப்டின்னு சொல்லுவாங்களே
ஆ ஆ
உம்
ஆமா இங்கயு அப்டிதா சொல்லுவாங்க செரி உங்கூர்ல எந்த மாதிரி காய்கறி நீங்க தோட்டோ வெச்சுருக்கீங்களா அங்கே எதுவு காய்கறி எதுவு விதைக்கலைங்களோ
இங்க வந்து எங்களுக்கு முருங்கைக்கா புடலங்கா அப்புற ரெண்டு மூணு சின்ன சின்ன இந்த பொன்னாங்கண்ணி கீரை எல்லா சொல்லுவாங்கல்ல அது மணத்தக்காளி கீரை அதுக்கப்புற அந்த மாதிரி ஒரு சின்ன கொஞ்ச கொஞ்ச வந்து கீரை வகைகள்லா கு குப்ப மேனின்னு சொல்லுவாங்க
ஆமா
கேள்ப்பட்டிருக்கீங்களான்னு தெர்ல அந்த மாதிரி கீரை எல்லாம் கொஞ்சோ அங்கேயே கிடைக்கும் தோட்டத்துல கிடைக்கும் அப்புறம் வந்து இந்த பொடலங்கா முருங்கக்கா வாழக்காய வச்சும் நாங்க எப்பயாது வாழக்கடுன்னு அது கொஞ்சோ வாய்வு இல்ல அதனால நாங்க அவ்ளோவா எடுத் இருக்கறது இல்ல ஆனா அதுல இந்த வாழைக்கை மீன் வறுவல் அந்த மாதிரல்லா செஞ்சா நல்லாருக்கு அதெல்லா செய்வே மத்தபடிக்கு தோட்டத்துல இந்த சுண்டக்கா செடி இருக்குல்ல அது இருக்குது அத எடுத்து எப்பயாவது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவோ மத்தபடி வேற ஒண்ணு மத்த எல்லாமே நம்ம கடையில வாங்கிக்கிறதுதா சந்தையில
இல்ல உங்களுக்கு எப்டின்னாலு ஒரு பாதி காய்கறி செலவு கம்மியாச்சுல்ல
ஆமா ஆமா இன்னொன்னு கத்திரிக்காவும போட்டிரு கத்திரிக்காவும் போட்டிருக்கு தோட்டத்துல ஆமா
சேர் சேர் எங்களுக்கு அப்டி இல்லல்ல எல்லாமே சந்தையில தா வாங்கி ஆகணு முக்கியமா நா சந்தைக்கு போன உடனே என்ட்ட கேட்பாங்க என்ன காய்கறி எல்லா வாங்கனுமான்னு பஃஸ்ட்டு சொல்றதே நா கத்திரிக்காதா சொல்லுவே அது வேற கிண்டல் பண்ணுவாங்க கத்திரிக்காவ தவிர வேற எந்த காய்கறியு தெரியாதம்மா அப்டின்னு சொல்லிட்டு
ஆ நாங்க வந்து கத்திரிக்கை வந்து விற்பனை பண்றதுக்கு அப்படி அந்த அளவுக்கு போடல கிட்டதட்ட ஒரு நாலு அஞ்சு செடி மட்டும் அப்டி வச்சிருக்கோ அது நம்ம வீட்டுக்காக அப்டின்னு சொல்லிட்டு
சேர் சேரி எப்படின்னாலு அது ஒரு செலவு கம்மியாச்சுல்ல
ஆமா ஆமா ஆமா
எங்களுக்கு இட வசதி இல்லை இல்லைன்னா நானு வச்சிருப்பே எனக்கு அது வைக்கிறது ரொம்ப பிடிக்கு தக்காளி கத்திரிக்கா வெண்டைக்காய் அந்த மாரிலா வச்சுட்ட வீட்டு செலவுக்கு காய்கறி இதுலயே கிடைச்சிடுல
ஆமா ஆமா ஆமா தக்காளி வந்து இங்க தக்காளி இங்க வந்து வீட்டு வீட்ட சுத்தி எந்த இடத்துலயுமே நல்லா வளரு ஆனா அந்த மழை டைம் இருக்குல்ல அந்த மாதிரி மட் வந்துட்டு கொஞ்ச நாள்ள நல்லா தண்ணி ஊத்தினாலுமே என்ன பண்ணாலுமே கொஞ்ச இந்த வெயில் காலம் வந்ததுமே ஆட்டோமேட்டிக்கா வாடிடுது திரும்ப இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு எதாவது ஒன்னு ரெண்டு அழுகி போயிருக்கு அந்த தக்காளியில சும்மா தூக்கி போடுறது அந்த மழை டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே வளர்ந்து வந்துரு
ஆமா ஆமா
ஆமா அது ஒரு ரெண்டு மாசத்துக்கிட்ட அந்த இது வந்து எங்க நம்மளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியு திரும்ப கடையில வாங்குற மாதிரி இருக்கு
ம் ம்
உஹம்
ஆனா காலையிலே போனா நல்லா ஃப்ரெஷ்ஷா காய் கிடைக்கும் இப்ப நைட் டைம்ல கொஞ்ச வாடிடு ஏன்னா வெயில் ரொம்ப இருக்குதுல்ல
ஆமா ஆமா ஆமா முடிஞ்ச அளவுக்கு காலந்த ஒரு பத்து பத்து மணி அந்த மாதிரி டைமுக்குள்ளேயே போய் காய்கறி வாங்கனா கொஞ்சம் இதா இருக்கும் இன்னொன்னு வந்து நம்ம சந்தையில எல்லா போய் வாங்குறதுனால நெறைய பேர் அத எடுத்து எடுத்து யூஸ் பண்ணி பாத்து பாத்து வச்சிருப்பாங்க இன்னொன்னு ஆள்கள் அதிகமா வர்ற இடம் அது சாயந்திரம் போறத விட காலையில நேரத்துக்குள்ள போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே வாங்கலாம்
ஆமா ஆமா தெரியுது நமக்கு அது யோசிக்கிறோ ஆனா அவுங்க வேலைக்கு போயிட்டு வர்ற அந்த டைம்ல அப்படி கையோட வாங்கிட்டு வந்துரலாம் ஏ அதுக்காக வேண்டி இன்னொருத் தர போகணுமே அப்படின் சொல்லிட்டு பாக்குறது
ஆ சரி
இப்ப சாய்ந்தரம் வேல முடிச்சுட்டு வருவாங்க அவுங்க கூட போய்டடு அப்படி சேர்ந்து வாங்கிட்டு வரணும்
செரி செரி
ம் செரி செரி சேரி பாக்கலாங்களா ஓகே தேங்க் யூ